வணக்கம் தோழி தோழி நல்லா இருக்கீங்ளா
நல்லாருக்கோ தோழி நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கோ தோழி ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டீங்ளா
ஆ சொல்லுங்
ஆ செரிங் தோழி அப்றோ வீட்ல உள்ளோங்ளா எல்லாரு எப்டி இருக்காங்க உங்க தாத்தா பாட்டி எல்லாரு எப்டி இருக்காங்க
ம் நல்லாதா இருக்காங்க தோழி வீட்ல கொஞ்சோ தண்ணிக்கு பஞ்சமா இருக்கு தோழி
அப்டிங்ளா
தண்ணியே வரல தெரில தோழி அது என்னனு எதோ சொல்றாங்க ஆனா சரி பண்ணிட்டாங்க ஆமா
அ அ எல்லாருக்குமே தண்ணி வரலீங்களா இல்ல உங்க வீட்ல உள்ள வங்களுக்கு மட்டு தண்ணி வரலைங்களா
எல்லாருக்குமே தா தோழி தண்ணி வர்ல
ஆ இப்ப தண்ணிக்கி என்ன பண்றீங்க தோழி
ரொம்ப கஷ்டம இருக்கு தோழி கால்லைலே இந்த ஒரு கொடத்துல எப்டி தோழி குளிக்க முடியு ஒரு கொடத்துல குளிச்சிட்டு ஒரு கொடத்துல ஆங்கில்விட்டு ரொம்ப கஷ்டமாருக்கு தோழி
ஆ ஆ உங்க பாட்டி வீட்ல இருக்காங்ளா வேலைக்கு போய்டிட்டாங்களா தோழி
அவுங்க வேலைக்குதா தோழி போவாங்க வீட்ல எப்டி இருப்பாங்க
அப்டிங்களா இந்தடவ நீங்க பயணம் பயணிக்கலாமே
என்ன தோழி
இங்க இல்லைனா உங்க சித்தி வீட்டுக்கு போய்லாமே உங்க தாத்தா பாத்து
உன் தாத்தா வேற பாக்கணும் இல்லையா
இல்ல காலையில எப்டின்னா காலையில போய் சமைச்சு குடுத்துட்டு வந்துருவோ
ம்
விட்டு திரும்ப ஒரு மதியம் போல போவோம் ம் மதியம் போல நான் போகும்போது அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க புரில
ஆ ஆ இப்ப தண்ணி செரமமா இருக்கு அப்டின்னு சொல்றீங்கல்ல
ஆமா ஆமா தோழி
ஆ அதுக்குதா நா யோசிச்சிட்டு சொல்ற வேணா அங்க வேணா போலாண்ண அப்டின்னு சொன்ன
ஆமாங்க போலா இப்பதா நா வந்தேன் வந்தன்னா ஒரு நாள்
ம் ம் அதனால யாரும் உங்க கழுத்த ந க்கீறமாட்டாங்க தோழி
இல்லல்ல அப்டி இல்லண்ணா
ம் தெரியலையா அதுக்காகத்தா நா சொன்ன
இல்லல அது ட்ரெஸ்ல்லா எடுத் ஆடைகள்ல்லா எடுத்துட்டு வந்து அங்குட்டு போணுமே அத பாக்றே பாட்டி வேற திட்டுவாங்க அப்றோ சும்மா சும்மா போவியா அப்டின்னு அதுக்குதா பாக்கற
ப்போ அப்டின்ங்களா சரிங்க தோழி
ம்
அ அப்றம் இன்ன இன்னைக்கு என்ன தோழி அ பண்றதுகென்ன என்ன ஏற்பாட் பண்ணிர்க்கீங்க என்ன பண்ண போறீங்க
ம் இன்னைக்கு என்ன தோழி ரகோ அதிகமா கொஞ்ச இது இருக்கு படிக்கறதுக்கு அதா தோழி பா க்கற ஏப்பு
படிக்க வேண்டிய வேல இருக்கு
ருக்கா ஆமா ஆமா தண்ணி பிரச்சனயா இருக்கு தண்ணி வேற தூக்குனு நா வேற கால்ல எஞ்சுட்டு தூக்க போற தோழி அது வேற இருக்கு அ பட்டி வேற திட்றாங்க இப்டியே உக்காந்தே இருக்க என்ன பண்றதேனு எனக்கு கொஞ்சோ தெரில
இன்னைக்கு கால்லே எப்புனா வெச்சுங்க இப்ப வந்துட்டு கால்ல தண்ணி நேத்தி சாயந்தரம் கூட தண்ணி வரல நா வந்து குடிக்க தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணில ஒரு கொடத்த வெச்சுட்டு கலுவுன அதுக்கப் காலைல வந்து இது எந்சா எந்துச்சிட்டு தண்ணி வேற வரலன்னு சொன்னாங்க சேரி அதுக்குள்ள சேரி கொஞ்ச‌ ப்போ ஓக்காந்து படிக்கலான்ட்டு கொஞ்ச படிச்சா பா பாட்டி வந்து கொஞ்சோ அ வேல பாக்கலாம்ல அப்டி சொன்னாங்க
ம்
தா தல்லு தண்ணி போய் தூக்கிட்டு வானா தூக்க முடியலனு சொன்னாங்க ஆனா நா வெள்ல போல ஆ கொஞ்ச அந்த மாரிருந்துச்சுன்னு போல சேரின்னு அதுனால
சோ
ஆ அதுக்கப்றோ வந்து தண்ணி தூ வந்துட்டன் ஏனா நா இங்க வேற ஓ வகுப்பு போயிட்டு இருக்க அது நிறுத்த முடியாது கொஞ்சோ அதுனால செர்னு வந்துட்டே இப்போ வீட்ல தண்ணி இல்ல இப்போ கொஞ்சு கொடொ தண்ணி வந்துட்டு இருக்குதுனா வேற என்ன இதாச்சினு நெனைக்கிறான் ஒரு வேள அவுங்க அங்க அங்கே எதுவு ஒடையலே இப்பதா சரி பண்ணாங்கன்னு சொல்றாங்க ஆனா என்ன பிரச்சனன் தெரில தண்ணி எப்டி சொல்றதுன்னா தண்ணி லேசா வருது இப்ப ஒரு கொடோ நெம்பறது ஒரு ஒரு மண்நேரோ ஆகு அந்த மாரி தெர்து
நீங்க இங்க தண்ணி வரும்போதெல்லா போ வேஸ்ட் பண்ணீங்க தண்ணிய அவ்ளோ தண்ணிய வீண்ணடிச்சீங்க ம் இப்ப தண்ணி வரலன்னு போது தா உங்களுக்கு அதோடைய செரமம்
ஆமா ஆமா கண்டிப்பா இப்ப எப்டினா எங்க வீட்டு பக்க பக்கத்து வீட்ல அந் தண்ணி வந்து மூட மாட்டாங்க அது ங்க நானு ஒத்துக்கற மூட்தப்ப அந்த மூட்றது இதே இல்ல அவங்கள்ட்ட அது ஆனா இப்ப பாத்தீங்குன்னா வச்சுங்க எங்க வீட்ல விட்டு நாங்க அந்த தாங்க தண்ணியேனங்க அனாவஸியமா நாங்க வந்து நாங்க தண்ணிய மூடி வச்சுருவோம் அவங்கப்ப வந்து அவுங்க இங்க தண்ணி வந்து பயன்படுத்துறாங்க அப்டின்னாக்கா தொறந்துட்டு திரும்ப அத மூட மாட்டாங்க அப்டே தொன்பது அப்டி தண்ணி ஓடும் அதனால இப்ப கொஞ்ச இது சிரமமாதா தா இருக்கு
ஆமா நீங்க தண்ணிய வந்து இப்போ சரியா பயன்படுத்தனீங்க அப்டின்னாக்கா இப்போ தண்ணி சிரமப்படும் பொழுது நம்ம அத வந்து நம்ம தெரிஞ்சி இப்ப தெரியுத உங்க தண்ணியோட சிரமம் அப்டின் வந்து ஆ எவ்ளோ சொல்லியாச்சு தண்ணி
கண்டிப்பா தோழி ம்
ஆமா தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றத எத்தனயோ தடவ உங்களுக்கு சொல்லியாச்சு ஆனா வந்து நீங்க அப்டியே தான் நீங்க செயல்படுறீங்க உங்க குடும்பத்தார்கள் அனைவருமே அப்டியே தா செயல்பட்றீங்க தண்ணி இல்லாதப்பதா தண்ணி இல்ல தண்ணி இல்ல அப்டின் பாட்றீங்க தண்ணி இருக்கும்போது தண்ணி ஓடிட்டு கடக்கு
ஆமா தோழி அதுக்காக அது எப்டி எங்க வீட்டுல அந்த ஒரு பெரிய ஒரு இது இருக்குள்ள குவளை அதுலதா புடிச்சு வச்சிருப்போ அப்யு அந்த தண்ணி எப்டி சொல்றதுன்னா அந்த தண்ணி எங்களுக்கு வந்து இப்ப ஐயா எங்க ஐயா வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு ஆ கைக் கால்லா கழுவி உடனு கொஞ்ச அந்த மாதிரியா இப்ப அதுக்கு தண்ணி தேவப்படுது அப்றம் அதனால எங்களுக்கு எவ்வளவோ தண்ணி இந்தாலும் கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறையதா இருக்கு
ம் அது அப்டே பேசிட்டே இருங்க தோழி ம் சொல்லுங்க
அதா தண்ணி பற்றாக்குறையா இருக்கு தோழி அதனால வந்துட்டு அ ஐய ஒரு எப்டி சொல்றதுன்னா இந்த ஒரு மேல நம்ம தண்ணி வந்து மொத் மொத்தமா தண்ணிய எல்லா நம்ம புடிச்சு வச்சு பயன்படுத்துவோம்ல அந்த மாதிரினா என்ன தோழி பண்றது
செரி போ
இப்போ எப்டின்னா வச்சுங்க இந்த ட்ரம்மு சொல்லுவோல அதாவது அந்த ப அது தண்ணிய புடிச்சு வச்சுட்டு நம்ம பைப்பு வழியா நம்ம தண்ணிய பயன்படுத்திப் போல அந்த மாரி பண்றது தோழி
அதுதான் அது அந்த மாரி பண்ணிட்டா கூடா இப்ப நமக்கு தேவப்படும் போது தண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம்லா அ சொல்லுங்க தோழி
ஆ சொல்லுங்க தோழி சொல்லுங்க தோழி ஆமா தோழி
அதுதா அந்த
ஆ அதா தோழி அதனாலதா நா சொல்ற தண்ணியை வந்து நம்ம வந்து சிக்கன்மா பயன்படுத்துவீங்க அப்டின்னாக்கா உங்ளுக்கு அது மாரியான பிரச்சனைகள் எதுவும் வராம இருக்கும் இல்லையா ஆ நீங்க வந்து தண்ணிய வந்து சரியான சரியான முறையில பயன்படுத்துறதே இல்ல
ஆமா ஆமா கண்டிப்பா ஆனா வந்துட்டு அந்த இங்க வந்துட்டு மொத்தமா நம் புடிச்ச வச்சிருப்போல தோழி தண்ணி புடிச்சு வச்சுட்டு அப்புறமா நம்ம அந்த பைப்புல வந்துட்டு இது குடுத்துட்டு நம்ப தேப்படும்போது பயன்படுத்திக்கலாம்னா அந்த மாதிரியானா நம்ம அது எப்டி பண்லா
அ அதுக்கு வந்து நீங்க ஒரு டேங்க் அதுக்குன தனியா ஒரு டேங்க் தோழி சொல்லி ஆனா நீங்க அந்த டேங்க் வாங்கி வச்சாலுமே உங்களுக்கு உலக தண்ணி பத்தாதது தோழி நீங்க தண்ணி அந்த அளவுக்கு வீண் படுத்துறீங்க அந்த டேங்க் வாங்கி வச்சாலும் நீங்க பயன்படுத்துறதா இல்லது உங்க பக்கத்து வீட்டுல உள்ளவர்கள் அவங்க பயன்படுத்துறதா அப்டின்றதுல அது இந்த விஷயத்துல ஒரு வெட்டு குத்தே நடக்கு தோழி
அது கண்டிப்பா தோழி ஏன் அப்டின்னாக்கா இப்ப அவங்க வீட்டுல வந்துட்டு தண்ணி வந்து சுத்தமா வரது கெடையா தான இங்க எங்க வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்ச கொஞ்ச வரு நாங்க என்ன பண்ணுவோன்ன எங்களுக்கு அது கொஞ்ச கண்டிப்பா தேவைப்படு தா நாங்க வந்து ஆனா அந்த தண்ணிய குடிக்க முடியாது அவுங்க தண்ணி புடுச்சுட்டு மாட்டு தண்ணி வச்சுட்டு மாட்ட குளிப்பாட்டிட்டு அவுங்க எல்லாமே முடுச்சுட்டு அவுங்க பைப்பு உடம் தான் நாங்க போய் புடிக்க முடியு அப்ப பாத்தீங்கனா தண்ணி கண்டிப்பா நின்னுடு அவ்ள அப்போ என்ன பண்ணுவோ அப்டின்னாக் அ அந்த கொடத்த அங்கயே வச்சுட்டு வந்துருவோ தண்ணி கொஞ்ச கொஞ்சமா சொட்டி அது நொம்பட்டு அப்டி அதே மாரி ஜாமங்கழுவுறதுக்கு உள்ள உள்ள குடிக்கிற தண்ணி எடுத்து கழுவுடுவோங்க அவங்கள வந்து எதிர்பார்க்காம நாங்க அந்த பைப்புக்கே போ போகாம நாங்களே வேலைய முடிச்சுருவோ
அதுதா எப்டி பண்ணாலு கொஞ்சோ ரொம்ப சிரமமாத தோழி இருக்கு அதாவது தண்ணி வந்து ரொம்ப வ வரவேன்னா ஒரு கொஞ்ச ஒரு ரெண்டு கொடங் கூட தண்ணி வரமாட்டீது அது என்ன ப்ரோ இதுன்னு எங்களுக்கு தெரியல
அதுதா தோழி அத வந்து நீங்க சரி பண்ணிக்கணு இல்லையா அத நீங்க சரி பண்ணினீங்கனாதா பண்ணினீங்கன்னாதான் ஆ ஆ அ அதாவது தண்ணி வரும் பொழுது தண்ணிய வந்து சிக்கனமா பயன்படுத்தணுனு
நடந்துட்டு அதா நனஞ்சிருக்கு
பயன்படுத்து என்ன தோழி
ஆமாமா கண்டிப்பா தோழி அதா ம் அதே மாரி வந்துட்டு இப்போ ஆ தண்ணிக்கு வந்துட்டு நம்ம என்னதா சேமிச்சு வச்சாலு எப்பிடி தண்ணி வந்து ஒரு கட்டதுக்கு மேல பத்தாம தா தோழி போது நீங்க சொல்றது வந்து எனக்கே புரியிது அதா தண்ணி புடுச்சு வச்சுருக்கலா அந்த மாதிரின்னு இப்போ இன்னக்கி காலேல தண்ணி வரலேன் வச்சுகோங்க நாங்க புடுச்ச தண்ணி வந்துட்டு ஆ பாத்தரோ கழுவலா மத்தபடி
பேருந்து வந்துருச்சா தோழி
ஆ தோழி புரியல
பேருந்து வந்துருச்சுங்களா
இல்ல இல்ல தோழி நா அது அது பேருந்து கொஞ்சோ அந்த மாரிதா தோழி இது கொஞ்சோ எப்டி சொல்றதுனா கிராமமா இருக்கு இல்லையா அதுனால கொஞ்சோ பேருந்து கொஞ்சோ வரத்து கொஞ்ச நேரோ ஆகு சில நேரத்துல ஆ சில நேரத்துல வந்துட்டு வந்துரு தோழி பேருந்து ஆனா சில நேரத்துல வந்து அதாவது நம்ம சீக்கிரமா போகணு அப்டின்ட்டு வந்தம்னா அ அன்னக்கின் பாத்து கொஞ்சோ லே லே இல்ல இத பு தாமதமா வரு இப்ப கூட பேருந்து தா வருதுன் நெனைக்கிறே தோழி
ஆ சேரிங்க தோழி சேரிங்க தோழி ஆமா நீங்க வந்து அந்த தண்ணிய வந்து எந்த சிக்கனமா செயல்படுத்தணு பயன்படுத்தணு அப்டின்றத பாத்து நீங்க சிக்கனமா
ஆமாங் தோழி கண்டிப்பா
ரிக்தா ஆ நீங்க வந்து அப்டியே இருங்க நா வந்து முடுச்சுக்கிறே
நத்த நத்தப்பா
ஆ அதாவது நீங்க அப்டியே பாத்துக்கங்க நா முடுச்சுக்கிறே தோழி
ஆ ம் சேரிங்க தோழி சேரிங்க தோழி ரொம்ப நன்றி தோழி
ஆ ம் ஆ அதனாலே எப்போதுமே வந்து தண்ணியோட சிக்கனம் தெரிஞ்சு தண்ணியோட ஆ நம்ம எந்த அளவுக்கு கம்மியாக பயன்படுத்த முடியு அப்டின்றத பாத்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாரி நம்ம பயன்படுத்தணு அப்பதா வந்து நம்மளுடைய பின்னாடி வர சந்ததி ஆ நன்றி தோழி நன்றி தோழி
அவளது இருக்கா ஆ இருக்கு தோழி